எப்டி இருக்கீங்க மேடம் கேக்குது மேடம் நல்லா கேக்குது மேடம்
சார் வாய்ஸ் கொஞ்சோ லோவா கேக்குற மாரி இருக்கு உங்களுக்கு கேக்குதா ஆஹ் எனக்கு கேக்குது சார்
சொல்லுங்க மேடம் எப்டி இருக்கீங்க நல்லா ஆஹ் நல்லா இருக்கே மேடம் என்ன பண்றீங்க
ஆஹ் நா நா வொர்க் பண்ணிட்டுருக் கேன் சார் வீட்டுல இருக்கற ஒர்க் பண்ணிட்டு இருக்கே இல்ல நா வந்துட்டு டிஜிட்டல் மார்கெட்டிங் ஃபீல் இல்லவா இருக்கேன் சார்
மேடம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது கொஞ்சோ தெரிஞ்சுக்கோன்னு ஆசப்பட்றே நீங்க சொன்னீங்கன்னா நல்லாருக்கோ
ஓகேங் சார் ஆ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுங்கறது அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாரின்ல ஆகட்டும் அல்லது உள்ளூர் ஆகட்டும் நெறய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க ஆஹ் அத வந்து ஒரு ஆபீஸ் ஆஃபீஸ்ல வந்து தருவாங்க அத வந்து நம்ம ப்ரமோட் பண்ணி தர மாதிரி இருக்கோ அதாவது இப்ப டி வி ல நியூஸ் பேப்பர் இந் மாரி எல்லா ஆட்தராங்கல்ல அதுக்கு பதுவா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுல இருக்கறவங்களுக் க் வந்துட்டு குடுக்கும் போது அத வந்து லட்சக்கணக்கான மக்க கல்கெட் அத் வந்து ஈஸியா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க
ளோட ஏன் ஆம் மா ம மக்களோட கான்டாக்ட் எந்த சோஷியல் மீடியாவுல கான்டாக்ட்ஸில் வருமா இல்ல டிவிலேயே எப்படி மேடம்
இல்ல சார் அது வந்து டேட்டா என்ட்ரி ஃபீல்டுன்னு சொல்லிட்டு இருக்கு இப்ப அவுங்களுக்கு டெலிஃபோன் ஆஹ் ஆ டேரக்ட்ரி மாதிரியே வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஃபீல்டுன்னு சொல்லிட்டு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அவங்ககிட்ட வந்துட்டு லட்சக்கணக்கான சும்மா ஸமாக் ஆஹ் நம்பர்ஸ் வந்து டிபால்ட்டாவே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப் பாங்க சோ அப்ப அவங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங் ஜாப்பாலதா இந்த நாங்க இப்போ வந்து ஒரு புதுச ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோ இத வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேத்தணு இவ்ளோ மக்களுக்கு சேத்தறதுக்கு இவ்ளோ பேமெண்ட் அப்டிங்கற மாதிரி அவங்க வந்து கமிட் ஆவாங்க அதே மாதிரி ப்ராஜெக்ட் எடு க்கிறவங்க வந்து து பாத்தீங்கன்னா அதுக்கான அ எம்ப்ளோயிஸல்ல து இப்ப ஒரு தௌசண்ட் பீப்புள்ஸ்கு ரீச் சாகனு அப்டின்னா அந்த தௌசண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து ரீச் ப பண்ணி தரணு
நீங்க எப்படி ரீச் பண்ணீங்க மேடம் அது நீங்க எப்டி இதுல எந்த மோட் ஆப் இதுல மக்கள ரீச்
சர் சோஷியல் மீடியால பண்ணலா வாட்ஸப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அ அந்த மாதிரி வந்து பண்ணலா இதுல வந்து என்னன்னா அந்த அவங்க குடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஸ் வந்துட்டு ரியலா ஃபேக்கா அப்டிங்கிறது வந்து மொதல்ல ஐடென்டிஃபை பன்னனு ஏன்னா எல்லா ப்ராஜெக்ட் ட்டுமே வந்துட்டு நமக்கு ரியல் ப்ராஜெக்டாஇருக்காது சோ இந்த பீல்ல வந்து அ பாசிட்டிவ் இருக்கும் நெகடிவ் இருக்கும் கு சோ அவுங்க குடிக்க குடுக்க கூடிய உஹ்ம்
அத வந்து யாரு மே டிசைட் பண்ணுவா அது நீங்க தா செக் பண்ணுமா அது
இல்ல சார் இதுக்கு வந்து ஒரு டீம் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க் வந்து பாப்பாங்க மொதல்ல இப்ப ஒரு ப்ராஜெக்ட் வருறதுன்னா அது நெஜமாவே கரெக்ட்டா ரன் ஆகுதா இல்ல அது வந்து ஃபேக் ப்ராஜெக்ட்டா அது உண்மையாவே கவுர்மண்ட் அப்ரூவ்டா அப்டிங்கிற மாதிரி அது வந்து பிளே ஸ்டோர் ஆப்பா அந்த மாதிரி எல்லாமே வந்து டு மொதல்ல அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணதுக்கப்றோ இன்னொருத்தங்க வந்துட்டு அந்த மேனேஜ் மண்ட் சைட் ல வந்துட்டு பேசுவாங்க ஒருத்தங்க வந்துட்டு அந்த என்ட்ரிஸல்லா போட்டு குடுத்ததுக்கப்றோ ஃபாலோப் பண்ணுவாங்க அது கரக்டா ஒர்க் ஆகுதா அவுங்களுக்கான மண்ட் வந்து இப்ப ஒருத்தங்கள ஜாபுக்கு எடுத்து தரோனா அவுங்களுக்கான பேமெண்ட் வந்து கரெக்ட் ட்டா போகுதா அப்டிங்கற மாதிரி வந்துட் டு எல்லாமே வந்துட்டு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவுங்க எத பேஸ் பண்ணி அந்த இன்கம வந் து தராங்க அப்டிங்கறதையும் வந்துட்டு செக் பண்ணுவாங்க சார்
ஆஹ் இது வந்து ஒன்னு கவர்மண்ட் ப்ராஜெக்ட்ஸா இல்ல பிரைவேட் பா எல்லாமே
எல்லாமே கலந்துதான் சார் இருக்கும் கவர்மண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பைவேட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கலந்துதா இருக்கும் பட் லீகல் அண்ட் அத் ஆத்தரைஸ்ட் இதான் இருக் கு சார் என்னங் சார் எம்ப்ளாயி இல்ல சார் டீம் லீடர் என்னோட ஃப்ரெண்டு தான் ஆபீஸ் வச்சிருக்காங்க நான் வந்து அதுல டீம் லீடரா இருக்கேன் செவன் இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ம் என்னோட ஃபீல்டு வந்து டீச்சிங் ப்ளஸு மெடிக்கல் சார்
ஆ நீங்க உங்களுக்கு கான்டாக்ஸ் எல்லாம் வந்து சும்மா பிரேண்டமா புடிக்கிறதா இல்ல நீங்க ஏதாவ
இல்ல சார் எங்ககிட்ட இதுல நான் அங்க ஆஹ் இப்ப நான் வந் மெடிக்கல் ஃபீல்டு அண்டு டீச்சிங் ட்ல இருக்கிறனால மோஸ்ட் ப்ராபப்ளி ஒவ்வொருத்தருக் டுயுமே வந்துட்டு தௌசண்ட் கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்
இருக்கும் அவுங்க உங்களுக் குடுத்துருவாங்க அவுங்கள நீங்க இது பண்ணணும் உம் உம்
து இருக்கும் ஏன்னா கிளைண்ட்ஸ் நெறைய இருப்பாங்க ஆல்ரெடி நம்ம நெறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணி குடுத்துருக்கறனால ஆ மேல இருக்க ட்ரஸ்ட் வந் ஃபீல்ட்ல நெறைய பேரு ஜாபுக்கு வந்து என்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க
உம் உம்
டூ செட் மாதிரி உங்ளுக் கென்ன ப்ராடக்ட் வேணாலு ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்லா ஆஹ் பிளஸ் ஒரு பாட்டு வந்து கன் செல்டென்சியா வொக் பண்ணு இப்ப எனக்கு வந்து இந்த ஜாப் வேணு நா ரெஜிஸ்டர் பண்ணி வெக்கிறே அப்ப எனக்கு ட்ரஸ்டேடா அதுல வரக்கூடிய பிளஸ் மைனஸ் வந்துட்டு ஃபீஸ ஏத்துக்கோ
நீங்க ஜாபுக்கும் பண்ணி குடுப்பீங்க ம் ம் ம் அ நீங்க ஜாபுக்கு அரேஞ்ச் பண்ணி தரது அரே பண்றது ப்ராடக்ட்ஸ் வித்து தர்றது அந்த மாரி கூட ப்ராடக்ட்ஸ் வித்து தர்றது ம் ம்
டு அந்த மாதிரி இதுல வந்து மல்டிபிள் ல செக்டார்ஸ் வந்து லிங் பண்ணி வெச்சிருப்பாங்க இப்ப டி எஸ் ஏ ஆஃபிஸ் எல்லா லிங் பண்ணி வெச்சிருப் பாங்க அதாவ்து கந்துவட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்றது கெடையாது நேஷ்னலைஸ்டு பேங்க் ஆ சிக்ஸ்டி பைசே ஒன்ருபி அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்க்கு லோன் சேங்ஷன் பண்ணி தருவாங்கல்ல ஆ பெஸ்னல் லோன்ஸு ஹவுசிங் லோன் மார்டேஜ் லோன் என்னுங் சார் ஆமா சார் ஹவுசிங் லோன் டூ வீலர் ஃபோர் வீ
அ அ ஒக் அப்படி கன்சல்டன்சி மாதிரி அப்டி தானே
ஆ பேஸ் கன்சல்டன்சி வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்டு கன்சல்டன்சி மட்டும் கிடையாது இப்ப டி எஸ் ஏ ஆஃபிஸ்ங்கிறது ஒன் ஆஃப் தி பார்ட்டு அ வொக் தேவப்பட்றவங்களுக்கு வொக் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க
மா இல்ல நீங்க அப்டி ஆஃபிஸ் போணுமா அந்த மாரி எப்டி
இல்ல சார் ஆஃபீஸ் வந்து வீக்லி டூ டேஸ் வந்துட் ட்டு போகணு
செரி செரி பட் நீங்க நல்ல ஓ ஃபீல்டு ஒர்க் இருக்கு எல்லாமே கலந்தா இருக்கு பட் எனக்கு நியூ நீங்க சொல்றது எனக்கு வந்து கொஞ்சோ நீ நா இன்னு சொல்ல போனா இன்ஃபர்மேட்டிவா இருக்கீங்க எனக்கு தெரியாத விஷ்யங்கள நீங்க சொல்லி ரொம்ப டேங்க்யூ இது தெரிவே தெரியாது எனக்கு இந்த மாரில்லா நல்லா கிளைண்ட்ஸ்ல்லா போயிட்ருக்கா மேடம் பட்
ஆ போய்ட்டு இருக்கு சார் இப்ப கூட ஒரு அம் அதாவ்து கந்துவட்டியில சிக்கிருக்கிற மக் க்கல வந்துட் டு ஆ நாங்க வந்து நா நல்லோன்ஸ் க்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணி தருவோ இருக்கு சார் இருக்கு நெறையா பேரு வந்து இருக்காங்க ஆ மேபி இந்த ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்
ஓ அது எப்படி சொல்றீங்க இந்த டூ மந்த்ல குறைஞ்சிருக்குன்னு எப்படி எந்த இதல சொல்றீங்க உங்கட்ட வர கிளைண்ட் கம்மியா இருக்காங்களா
இல்ல சார் வர கிளைண்ட் அப்படி சொல்லல இப்ப வந்துட்டு எங்கியாவது தப்பு நடந் அ அட்லீஸ்ட் அத வந்து இந்த இந்த டிபார்ட்மெண்ட்ல இன்பார்ம் பண்ண ஆக் சன் எடுக்கப்படும் ஒரு கண்டிஷன்ஸ் வந்துட்டு இருக்கு ஆ இப்ப நாங்க எப்படி அத இது பண்ணோம் அப்படின்னா என்னோட சன் படிக்கிற ஸ்கூல்லயே வந்துட்டு பீ ஸ்டக்சர் வந்து ரொம்ப ஹை நாங்க வந்துட்டு கொஸ்டின் பண்ணப்ப அது எதுவுமே வந்துட்டு அவங்க பெருசா ரெஸ் பான்ஸ் பண்ல எந்த ஒரு பில்டிங் எதுவுமே வந்துட்டு கிடையாது ஃபட் இப்ப ஆஸ்பார் ரூல்ஸ் வந்து வரும்போது நம்ம கொஸ்டின் பண்ணனா அவங்க வந்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்றாங்க
அ அ கொஞ்சோ ஏதாச்சு கம்மி பண்ணிர்காங்களா அது
கம்மி பண்ணிருக்காங்கன்னா அவங்க டொனேஷன் வாங்கறத கம்மி பண்ணிருக் காங்க ஆ ஸ்கூல்ஸ்ல இப்ப எங்கூர் சைட்ஸ்லலா வந்து பாத்தீங்கனா ஸ்கூல்ஸ்லயே டொனேசன்ஸ் வாங்குவாங்க ஈவன் மெரிட்ஸ் அந்த மெரிட் ஸ்டூடண்ட்ஸ் டொனேஷன்ஸ் அப்டிங்கறத வந்து டு கம்மி பண்ணிருக்காங்க இப்ப அந்த டொனேஷ் ஒன்னே யாராடி கேட்ட பண்ற அளவுக்கு தா இப்
ஆ இப்போ டொனேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது குடுக்கும் பில்ஸ்லா குடுக்க மாட்டாங்க அப்டி தான டொனேஷன்ஸ் ஆஹ் ம்
ந அஸ் பெர் கவ்ர்மெண்ட் பீன் வைங்கள இவங்க வந்து எய்ட்டி த்ரீ தவ்சண் வாங்குவாங்க மெரிட் ஸ்டூடன்ஸ்கு வராங்க அப்டின்னா இந்த தர்ட்டி தௌவ்சண் டொனே டூ லெஸ் பண்ணுவாங்க கவர்மெண் ஸ்கூல் பீ பே பண்ணணுன் சொல்லுவாங்க ஏனா அது வந்து து அத அவங்க ஏ அப்டி பண்றாங்க அப்டின்னா நம்பர் ஒன் அல்லது டூ போஸன்ல வந்து டிஸ்ரிக் லெவல்ல அந்த ஸ்கூல் வந்நு நேம் இருக்கு ஆஹ் சோ பேரண்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க சேரி பணம் போனாலு பரவா எதுக்குமே பில்லிங்ஸ் வந்துட்டு கெடையாது
பசங்கள படிக்க வைக்கிற நானு வந்து ஆனா சின்ன பசங்க ஒரு எல் யூகேஜி படிக்கிறா ஒருத்தி ச ஸ் ஆ செகண்ட் ஸ்டண்டர்ட் தா படிக்கிறா நா எங்க பசங்க படிக்கிற ஸ் ஸ்கூல்ல வந்து அ டொனேஷன்ஸ் கெடையாது எனக்கு வந்து பில்ஸ் வந்து எனக்கு அதிகமா தா ஃபீல் பண்ற ஆனா எனக் வந்து ரெக்காடா குடுக்குறாங்க
குடுக்ரா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல்ல என்னோட சன் படிச்ச ஸ்கூல்ல வந்து டேட்டா சர் குடுப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு நார்மல் பில்லா எழுதி சைன் பண்ணி தருவாங்க நேம் போட்ருக்கு ஆ
செட்டில் பண்ண எனக்கு பில் வந்து எனக்
ஓ இவங்க வந்து எதுமே இப்ப நியூ ஸ்கூல்லதா ஜாய்ன் பண்ணிருக் இப்ப லெவன்த் டுவெல்த் ஓல்டு ஸ்கூல்ல இல்ல அங்க வந்து பாத்திங்கனா உங்களுக்கு எல்லாமே கேஷ் தா எதுமே ஆன்லைன் பேமெண்ட் அக்சட் பண்றது இல்ல அப்ப அங்கயே வந்து தப்பு நடக்குதுங்குறது நமக்கு வந்து தெரிய வருது நம்ம கொஸின் யாருமே கொஸின் பண்றதில்ல பட் நா வந்து கொஷின் பண்ணுன கொஷின் பண்ணாலுமே அவங்க வந்து ஒரு அலட்சியமாதா பதில் சொல்றாங்க
ம் ம் ம் ம் நம்ம பசங்களோட ஸ்டடிக்கு பயப்படுவோ நம்ம
ரெஸ்ட்ரிக்க்ஷன் எல்லா வரும்போது கொஞ்ச பயப்படறாங்க ஈவன் ஒரு எக்ஸாம்புளுக்கு ஒரு பெல்ட் எல்லா பாத்திங்கனா ஃபிஃப்ட்டி சிக்ஸ்ட்டி ருபீஸ்தா ஒர்த் இருக்கு ஆனா அவங்க வந்துட்டு டூ ஹண்
ஆமா ஆ ஆமா சாக்ஸ்க்கே ஃபாட்டி ருபீஸ்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கேக்கறாங்க மேடம்
அட்லீஸ்ட் அத வந்து ஒரு ஒன் ஃபிஃப்ட்டியா கொறைக்கிறாங்க ஒரு நார்மல் டீ ஷர்ட் பேண்ட் வந்து ஒர்த்து த்ரி ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்தா பட் அவங்க சார்ஜ் பண்றது தௌசண் ருபீஸ் ஏனா மக்கள் வந்து கேள்வி கேக்க பயப்படறாங்க இன்னொன்னு பேரண்ட்ஸ் கேள்வி கேட்டாலு நம் அஃபெக்ட் பண்ணிருமோனு சில்ரன்ஸ் பயப்படறாங்க அப்ப அந்த தவறுகள் வந்துட்டு அதிகமாதா நடக்குது பட் இருந்தாலு பியூச்சர்ல வந்து ட்டு மே பி ப் ஆ சில சேஞ்சஸ் வர மாதிரி ஃபியூச்சர்லயு வந்து ட்டு வரலாம் என் று
அது கொஞ்சம் கொஞ்சம் இது தெரியுது அந்த மாற் ற்றங்கள்
மாற்றங்கள் வந்து நமக்கு தெரியுது சார் எங்க ஊர் சைடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கந்துவட்டி அதுக்கப்பறம் வந்துட்டு இந்த லிக்கர் இன்டேக்லாம் வந்து ட்டு ரொம்ப அதிகமா தயிர் இருக்கும் ஆ இப்ப எங்க எங்க வீட்டு பக்கத்திலே இங்கிருந்து ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர்ஸ் கிட்டையே வந்து ட்டு ஆ பாத்தீங்கன்னா ஆ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருந்துச்சு அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ட்ல வந்து லிக்கர் ஷாப்பலாம் இருக்கதா செஞ்சுது லேடிஸ் யாருமே வந்து அந்த ஏரியா கிராஸ் பண்ணி போ முடி யாது பட் இப்ப அது எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் ஆயிரு க்கு அந்த சமயங்கள வந்து கந்து வட்டியினுடைய தாக் க்கமுமே வந்துட்டு கம்மி ஆயிருக்கு ஆஹ் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கா கிளயன்ஸா கந்து வ லாஸ்ட் இயர் நாங்க ஒரு ஒருத்தங்களுக்கு எடுத்து குடுத்தோம் அவங்க வந்து ஃபுல்லா கந்துவட் இல்ல மாசம் அம்பதாயிரம் அறுவ தாயிரம் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்துட்டு மிடில் கிளாஸ் பேமிலிதா லோன் வாங்கி இன்னும் லோன் கட்டுறது அந்த மாதிரி ரொம்ப சிக்கி தவிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து நாங்க தா தான் மார்டேஜி லோன் வந்து அதாவது பத்தர அடமானம் இது வெறும் சிக்ஸ்ட்டி டு செவன்ட்டி பைசே இல்ல ஒன் ருப்பி ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆஹ் இன்கம் கம்மி
ஏன்னா நிறைய பே்த்தக்கு இருக்கிற கவர்மெண்ட் இருக்கிற இதுவே தெரியாம இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்கு நான் ஃபீல் பண்ணுறே நீ என்னு நான் தெரியுேன் குருமெண்ட் கொடுக்க லோன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்க ஒருலோன்ஸ்
ஆமா சார்க்கு கண்டிப்பா ஆமா சார் அ அதுவும் நாங்க ஒரு அவர்னஸ் ப்ரோக்ராமா பண்ணிட்டுதா இருக்கோம் நிறைய பாத்தீங்கன்னா இப்ப நலவாரிய திட்டம் அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் வந்து மானிய விலையில தரது நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு மக்கள் வந்து அதோட அவர்னஸ் கம்மி இன்னொன்னு வந்து அப்ளை பண்ற மக்களுக்குமே வந்துட்டு அ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிபார்ட்மென்ட் பர்சன்ஸ் வந்துட்டு அது சாங்ஷன் ஆயி வர்றதுக்கு விடுறது இல்ல அது ஈவன் இந்த பபீல்ட்ல இருக்கிற நாங்களே சஃபர் ஆயிருக்கோம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா எதுத்து போடற